ஹலோ வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேன்ப்பா
ம்
போயிட்டு பூனேன் பக்கத்து வீட்டுக்கு குட்டியா அந்த பீரோ ஒண்ணு இருக்குப்பா பெரிய பீரோ அது அடியில வந்துட்டு கேப்பு ரொம்ப குட்டியாருக்கு
சேரி
மிங்கி போய் உள்ள தூந்துட்டுருக்கு
ஓ வெளியே கூப்பிட்டாலும் அது வர மாட்டேந்துது ஆ தெரியாம போயிடுச்சா இல்ல இப்ப வர தெரிலையா
இல்ல அடிக்கடி போயிட்டு வந்துட்டு தா இருக்கா அவங்கதான் சொன்னாங்க செரி நம்ப புடுச்சு இழுக்க வேண்டாம் அப்டின்னு சொல்லிட்டு இப்போ தான் போய் பாத்துட்டு வந்து
வந்துட்டேன் அவங்க அதுவா வரட்டும் விட்றுமா அப்டிட்டாங்க
அது க்கு ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கா என்னான்னு தெரியல
ஓ இது நீங்க வளர்க்கற பூனையா வேற பூனையா நாங்க வளர்கறஓ சரி சரி சரி
அது அதோட குட்டியை பார்த்தாலே இப்போது கத்த ஆரம்பிக்குது திடீனு
ஓ
அத ஒரு மாதிரி சத்தம் போடும் இல்லையா
புரியுது புரியுது
அந்த மாதிரி பண்ணது
உம் சரி அது இந்த டைம்ல கொஞ்சம் வெளிய விட்டாதான் ஃபிரீயா இருக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே விட்டுட்டா ஒரே மாதிரி வீடு இருக்கிறதுனால எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சட்டு வந்துரும் அதுவே
வந்துரும் சரி சரி சரி நானும் ஒரு நாய்க்குட்டி பார்த்தேன் எங்க சொந்தக்கார வீட்டுக்கு போறப்ப
உம்
நல்லா பொம்மை மாதிரி பொசு பொசு பொசு பொசு பொசு பொசு பொசுன்னு இருந்துச்சு ஆம்மா பொசு பொசுன்னு இருந்துச்சு பொம்ம மாதிரி
நல்லா இருக்கும் பாது சி்ஜ்ஜுதானே சொல்றீங்க கண்ணு முட்டையா இருக்குமே
அப்டி அதுவும் ப்ரௌனு பிளாக்கும் கலந்த மாரி
ஓ
நல்லா இருந்துச்சு அது பேரு எனக்கு வெரைட்டில்லாம் தெரியல
சிச்சு தாம்பா
உம் நல்லா இருந்துச்சு ஆமா ஆமா ரொம்ப குண்டாலாம் இல்ல குட்டியா
உம்
அது அதோட வளர்ச்சி அவ்வளதான் சொல்லுவாங்க அதுவே போய் பாத்ரூம் போய் ஆமா அதுக்கு சொன்னாங்க அது அவங்க வேலைக்கு போயிடுவாங்க விட்டுட்டு அது இருக்குமா தனியா இருக்குமா
ஓ
அதான் சொன்னாங்க அந்த நாய்க்குட்டி கூட நா சொன்னேன் இல்லலைங்களா இந்த லெட்டர் பாக்ஸ் அந்த மாரி இருக்குபா அந்த பாக்ஸுல ட்ரைனிங் குடுத்துட்டா வெள்ளே எதுவும் வராதுங்களா
நம்ம அத கிளீன் பண்ணிருணும்ப்பா டெய்லிய
அந்த லெட்டர்லயே அந்த மணல்லயே ஸ்மெல் இருக்கும் பிளேவர்ல தான் தத்துட்டு இருப்பாங்க ஓ இப்ப அந்த மணல் மட்டும் இப்ப அது போயிருக்கற மணல மட்டும் எடுத்து தூக்கி போட்டுரணும் அந்த ஏரியா மட்டும்
ஆமா அத ஜல்லிச்சு தூக்கி போடணும்
அச்சச்சோ அது எப்படி ஜலிக்க முடியும் கொஞ்சம் காஞ்சோடனேயே ஜலிக்கணுமா இல்லப்பா இப்போ நம்ப மணல்ல வந்துட்டு இப்போ பீச்சு மணல்ல பாத்திருக்கீங்களா ஆமா கொஞ்சமா தண்ணி ஊத்தணும்னா அங்க மட்டும் கட்டிக்குமா ஆமா
அத வந்து ஒரு ஸ்கூப் எடுத்து
ஓ அதுக்குனே தனி ஜல் அதுலயே அப்டியே வந்துருது செட்டா ஆமாங்க ஆஹ்
அது வந்துட்டு ஜலிச்சு அந்த மோ
அந்த மோஷன மட்டு தனியா நம்ம யூரினா இருக்கட்டூ அதே மாரி தண்ணி யூரின் போனாலு கட்டி கட்டிக்கூ
மோஷனும் கட்டியா இருந்துரூ
அந்த ஸ்கூப்ல வெச்சு எடுத்து நம்ம தனியா கவர்ல போட்டு டிஸ்போஸ் பண்ணிர்லா புரியுது புரியுது ம்
டூ டைம்ஸ் பண்ணணூ அப்போ அது திருப்பி திருப்பியூ போகூ
புரியது
எங்க பூன என்ன பண்ணூன்னா வந்து பாக்கூ நாங்க அத க்ளீன் பண்லனா ஒர்க் கத்து கத்தும் பாருங்க திட் ற மாரி ஆ ஊ ஆன் திட்டூ அது தெரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சு திட்டதுமே எங்க வீட்டுக்கார் போய் அத க்ளீன் பண்ணுன் சொல்லுவாரு பண்ண ஒடனே கட கட கடன் போய் அதுல சுச்சா போகூ
னோ சேரி செரி செரி அந்த டப்ப பாக்கூ எங்கள பாக்கூ கத்தூ ம்
இல இன்னொன்னுருக்கு ஒரு மேட்டு மாரி இப்ப நம்ம டயப்பர் எல்லா யூஸ் பண்ணுவாங்கல்ல கொழந்தைங்களுக்கு அது மாரி கட்டமா ஒரு மேட்டு விக்கிறாங்க அது ஒரு டிஸ்போசிபிள் தா
செரி
பத்தோ இருவதோ ஒரு பண்டில் வாங்கி வச்சுட்டோன்னா அது ஒ ஒரு நாளைக்கி யூஸ் நானு ம்
குட்டீஸெல்லா இப்ப குட்டி போடூ இல்லியா அவுங்குளுக்காக நா அந்த மேட் வெச்சிருப்பே
வாங்கி வெக்
வச்சுப்பே அது ஒரு நாளிக்கி ஒன்னு யூஸ் பண்ணுவே அது குட்டிங்
வெளியே போச்சினாலூ
ட்ரை ஆயிடூ அந்த மேட் எவ்ளவு
அது த்ரீ ஃபிஃப்டி ஃபை ஹண்ட்ரட் ஒன்னொன் ஒரு ஒரு ப்ராண்ட் ஒரு ஒரு ரேட் இருக்குப்பா
அது ஒட் ஒன்னே அவ்ள ரேட்டா இல்ல அந்த ஒரு பண்டில்லா பண்டில் அதுல ஒரு பத்து பீஸ் அப்டி வருது பா யூஸ் பண்வீங்க நீங்க
அத பத்து நாளைக்கி நா அந்த பத்து நாள்ல வந்துட்டு குட்டி ஓரளவுக்கு அதோட அம்மாதா க்ளீன் பண்ணூ இது ஷீட்டு சைஸ் வந்துட்டு பெருசா இருந்ததுன்னா நா ரெண்டா கட் பண்ணி அதுவே இருவது நாளைக்கு யூஸ்
செரி சரி அ அம்மாவே க்ளீன் பண்ணா எப்டி க்ளீன் பண்ணூ
மோஷன் போற டைம்ல ஆ இது அம்மாவே போய் அந்த மோஷன் போற எடத்
போற எடத்துல லிப் பண்ணுமா ஓ செரி பண்ணும் போது அது வெளிய வரூ அதுவே சாப்ட்ருமா
குட்டிங்ள பொறுத்த வரைக்கூ அம்மா இப் ப்டி தா க்ளீன் பண்ணிட்டுருக்குமா ஒரு டொண்டி டேஸ்கு இது அந்த கூண்ட விட் எதூ ஆகாதாம்ப்பா நா டாக்டர் கிட்ட டவுட் வந்து இது ஃபஸ்ட் டைம் டெலிவரி அப்போ ஆ ஒன் வீக் ஆயு எனக்கு அந்த மேட்டுப் போட்டே ஆனாலு ஒரு முற கூட அதுல ஒரு ட்ராப்புக் கூட யூரின் போகல
போகல
அப்போ மோஷனு போகல பால் குடிச்சி அது மாரி போகாமருந்தா ப்ரச்ன இல்லையான்னு கேட்டதுக்கு அது போகுது உங்களுக்கு அது
தெரியாது அம்மாவே லிப் பண்ணி பண்ணிடு கிளீன் பண்ணிடு அப்டின் சொன்னாங்க
அப்டி ஒங்களுக்கு வயிறு குண்டா இருக்கு போகல வெளிய எதூ அப்டின் டவுட் இருந்தா அவுங்க வந்து லைட்டா ஹாட் வாட் ட்ருல்ல துணி இருக்கு இல்லியா அதுல அந்த எடத்துல தடவி விட சொன்னாங்க
மோஷன் போற எடத்துல தடவுனா அது ஒடனே போய்டு ஏன்னா அந்த குட்டிக்கு பலக்கு லிப் பண்ண பண்ணதா அது வெளிய வரு இத வெளிய நடக்க ஆரம்பிச்ச ஒடனே
இது போய் கரெக்டா லிட்டர் பாக்ஸ்ல அம்மா கூடவே போய் அதுல ட்ரெய்னிங் ஆய்டுச்சு
ஆ இ இதல்லா எவளோ பாக்க ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல நம்ம குட்டி அதிகிதுன் தெரியு ஆனா இவ்ளோ விஷ் இதல்லா நெறைய பேருக்கு தெரியவே தெரியாதுல்ல ரொம்ப புதுசு
நானு பாப்பே இது ஃபஸ்ட்டு டைம் குட்டி என் போட வைக்கறதுனால இதுக்கு எப்டிடா நம்பள் ட்ரைனிங் குடுத்து நம்ப வெளிய வி சேல் பண்ணுவாங்க இல்லயா குட்டிய எப்டி நா ட்ரைனிங் குடு குடுக்கறதுன் யோசுச்சே ஆனா ஒவ்வொரு குட்டியு அம்மா அதுலக் போய் ஒக்காரும் போது இதுவு குட்டி டப்பு வச்சுருவே பக்கத்துல
புரிது
அதுக்கு ஏத் ஏத்த மாரி எகிரி குச்சு உள்ள போய் ஒக்காந்து சுச்சா போக அதுவே பழகிடிச்சு கர
பழகிடுச்சு கரக்டா டொன்டி ஃபைவ் டேஸ்ல பழகிடுச்சு
நல்லது நல்லது அது ரொம்ப ஆசயா இருக்கு
நா ஒங்களுக்கு அப்பறமா வாட்ஸ்அப்ல நா ஒங்களுக்கு அனுப்புறே பாருங்க அந்த போட்டோஸ் எல்லா நெறைய
நெறைய போட்டோஸ் எடுத்து வச்சுருப்பே அந்த குட்டிங்க ஆட்றது விளையாட்றது அதுக்கு அது பாருங்களே அத கூட அந்த குட்டிய வந்து அழ ட்ரெயின் பண்ணி இப்டி தா பண்ணணு செய்யணுனு அது கூட அது சொல்லுது பாத்தீங்களா
ஆமா
அது ஆச்சிரியமானதுபா அவுங்க வந்து புரிது புரிது ஆமா ஆச்சிரியந் தா உண்மையாலுமே இப்ப நாமளாச்சு பேசுறோ செய்றோ அவுங்க பேசுறதுல ஒண்ணுல்ல அந்த உணர்வு கள் மூலியமாவே அதுங்க வந்து பரிமாறிக்கிறாங்க கருத்து ஆமா
ஹ இப்போ ஒரு குட்டி மட்டு வச்சிருக்கேனு சொல்லுவே இல்லேங்ளா அது வீடு சுத்தி ஓடு விளையாடு கட கடன்னு விளையாடு திடீர்னு தூங்கிடுக்கு பாத்தா டயட் ஆய்டுச்சுனா அப்டியே படுத்து அப்டியே கண்ண மூடிடு
கண்ண மூடிட்டு தூங்கு
அப்பறோ ஏஞ்ச்சா டக்குன்னு ஏன்ச்சு குடு குடு குடு குடுன்னு ஓடி போயி
ஆ வந்துட்டாங்க சின்னவ
பெரியவங்களே
ஓ பெரியவங்கள வந்து
ஆ அது குடு குடுனு ஏன்ச்சு ஓடி போய்ட்டு என்ன பண்ணு நேரா லெட்டர் பாக்ஸ்ல போய் சுச்சா போய்ட்டு வரு தூங்கினே இருக்கும் போது கூட அதுக்கு அதோட வேலய அதுலதா நம்ப போய் பாக்கணு
ம் அப்டின்றது தெரிது ஆமா
எனக்கு அதுதா ஆச்சிரியமா இருக்கு பரவால தூங் இப்ப கொழந்தைங்க கூட நம்ம என்ன பண்ணிடுவாங்க
ஆமா ஆமா
ஆனா இவங்க அந்த மாரி பண்றது இல்ல பாதித் தூக்கு ல ஏஞ்சு நேரம் அந்த டப்புுக்குள்ள தான் போகுது
தெரியுது அதுக்கு அதுக்கு இதுதான்னு பழக்கம் தெரியுது நல்ல விஷயம் தானே ரொம்ப நல்ல விஷயம் குழந்தைங்க இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஆமாா அதுக்கப்புறம் நீங்க இப்ப வித்துடுறீங்க அது பிரிக்கிறப்ப அது தேடுமா இயக்க இருக்குமா இல்ல நார்மல் ஆயிடுமா தேடுதுப்பா அதல்லாங்க அதுக்காகவே ஒரு குட்டி வீட்டுல வச்சிருக்கே ஆ
அதாவது ஒரு குட்டி போயிடுச்சுன்னா இன்னொன்னு எங்க நளுுமே இருக்கான் என்னது
என்ன தெரியுது அதுக்கு
ஆ ஒண்ணு காணும்ன
ஆன கூட பீரோ கடியில சந்தல அங்கங்க போய் தேடுறாங்க
அப்புறம் ஒரு ரெண்டு நாள் அடுத்த மீதி இருக்கிற குட்டிய வந்துட்டு
பாக்க ஆரம்பிக்குது நாம ஏதாச்ச எடுத்தா கத்த வருதா இல்ல அமைதியா இருக்குமா
புட்டிங்களவா
இல்ல கத்துறது இல்லப்பா எங்ககிட்ட விரக்க எதுவுமே பண்றதில்ல
நாங்க தூக்கிட்டு வந்து பால் குடிக்கிறட்ட ஆமா வெளி ஆளுங்க கட்ட தூக்க விட்றது இல்லை
ஆ இல்லத் தூக் குக்க விடுறதுனா கூட சும்மா வீட்டுக்குள்ள வந்தா கூட விடுமா இல்ல இல்ல கத்துமா
கத்துறதுல இப்ப அந்த டைம்ல இது போய் ஒளிிஞ்சிக்குவாங்க
எதுவுமே பண்ண மாட்டாங்க புரியுது புரியுது
ஆளுங்க எதுர்ல
ம் அப்புறம் ஒண்ணுன்னா எடுக்கறப்ப வராது அதுக்கா அடுத்த கால்ல பேசலா
ம் சரிப்பா நன்றிப்பா